ஹலோ சொல்லுங்க என்ன பண்றீங்க வணக்கம் சகோதரி என்ன பண்றீங்க
நீங்க என்ன பண்றீங்க
நான் சும்மாதாங்க இருக்கேன் விருந்தாளி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா
ம் எல்லாரும் போயிட்டாங்க இருவத்தி மூணோ ஒன்னுமோ த்தன பேர் வந்தாங்க
சாப்பாடு ரெடி பண்ணீங்களா விருந்து
லாம் இல்ல பிஸ்கட்டு
ஓ
குளிர்பானை ஐட்டம் ஆ தின்பண்டங்கள்
சேரி சேரி பெரிய சகோதரி என்ன பண்றாங்க
பெரிய சகோதரி கீழ இருக்காங்க எல்லாத்தையு கழட்டி வெக்கலாமா அப்படின்ற ஐடியால இருக்காங்க
சேரி சேரி எப்டி இருந்துச்சு ப்ளா ஜாக்கெட் கர்ட்டா இருந்துச்சா
கரெக்டா இருந்துச்சி இந்த கை கிட்ட மட்டு கொஞ்ச லூஸா இருக்க மாறி இருக்கு
அது ஒன்னு பெருசா தெர்லல்ல
ஆ தெர்ல அவ்ளோவு தெர்ல இருந்தாலு கொஞ்சோ நம் போடும் போது நம்மளுக் தெரியும்ல
ஆமா ஆமா கையில புகைப்படம் எடுத்திங்களா அத கைபேசில
ஆ ஆமா ஆமா ஆமா
சேரி சேரி தனித்தனியா நிக்க வெச்சு எடுத்திங்களா
தனித்தனியா ஆஹா அப்படிலா எடுக்கல யாறையுமே அவங்கள மட்டு எடுத்தோம் ம் யுவு யுவுங்க ஆ ஹஹஹ அப்பல்லா எடுக்கல இவுங்கள மட்டும் எடுத்தோம்
சேரிங்க ஓகே என்ன பண்றாங்க அப் அப்பா அம்மல்லா என்ன பண்றாங்க
பண்றாங்கல்லா பேசிட்டு இருக்காங்க வர ஞாயி ந்து வர ஞாயிர வர சொல்லிருக்காங்க
கை நனைக்கிறக்கா
ஆ அப்படில்லா இல்ல அப்படிதா நாங்க எதிர்பாக்குறோ ஆனா வந்து அவுங்க என்னா சொல்றாங்க நாங்க வந்த மாறி நீங்களு பாத்துட்டு போங்க அப்படின் சொல்றாங்க ஆனா அது எங்களுக்கு விருப்பம் இல்ல
அது இன்னிக்குதா வியா வியாழன் கிழம
ஞாய ஆ ஞாயித்துக்கிழம ஸ்டெய் ட்டா அங்க போய்ட்டு விருந்துன்ட்டு வரலா அப்படின்ற மாறி இருந்தாங்க என்னன் தெர்ல
அதுதான் நா நல்ல யோசன
ம் அப்பறமா பரி அவுர் தூங்கறாரு
சேரி சேரி சின்னவாண்டு ஒண்ணு வரும்ல அது என்ன பண்ணுது
அவுரு பள்ளிக்கூடம் போயிருக்காரு ன்னா சமையலு எங்க வரீங்க
ங்க எங்க வீட்டுக்கு வரேன் சொன்னீங்களே
வரணுதா டைம் இல்லியே
சேரி சேரி சமையல் என்னங்க சாதோ ரசோ முட்ட ஆவிக்க போறே
சாதோ, ரசோ, முட்டை
ம், அதா எங்க வீட்டுக்காரு ஒடம்பு சரியில்லனு சொன்னல அதனால ர சோ எனக்கு வந்து கொஞ்சோ ஊட்டச்சத்து நெறைஞ்சது எடு த்துக்கணுமா அதனால நா வந்து முட்ட, காலையில உப்புமா செஞ்சாச்சு
ம் உப்புமாவா இங்க என்னாது இங்க வந்து இட்லி இட்லி சாம்பார் காலைல இப்ப சா காரக்கொழம்பு
பாத்தீங்களா என்னோட உடற்பயிற்சி இது அம்ச்சுட்டுருந்தனே
அ, ரொம்ப என்னமோ சிரிப்புதா ஆ நல்லாருந்துச்சி
யார்ட்டயு காமிச்சி சிரிக்கலையே
ஆ சிரிக்கல சிரிக்கணு இனிமேதா பெரியவர்கிட்ட காமிச்சி
ஆஹ அவரு சும்மாவே கலாய்ப்பாரு அதா நிச்சயதார்த்தோ எப்போ
நிச்சயதார்த்தம் நம்ம கை நெனைச்சாதா தெரியு
ஞாயித்துக்கெழம போறதே போறீங்க கையோட கைய நெனச்சிட்டு வந்துருங்க
ஒன்னு புரியல கடுப்பா இருக்கு, ஆஹஹா நாங்கள்லா போமாட் டோ அவங்க ஃபேமிலி அவுங்க மட்டு போவோ குடும்பம் மட்டு போவோ.
அப்பா அம்மா ப பங்காளி வீட்லையா சித்தி, சித்தப்பா, அப்பா, அம்மா
அங்க இருக்கவங்க ஒரு அங்க மாமா, ம், ஆயா ஆயா போனதா போவாங்க சித்தி, சித்தப்பா, பெரியமா பெரியமா இங்க வந்து தொத்தா சித்தப்பா
சேரி சேரி தொத்தானா சித்திதான
தொத்தான்னா சித்திதா நாங்க தொத்தான்னு சொல்லுவோ
திரிஷா இங்க, அ ஏதேதோ வருதுங்க என்னது இது சொல்லுவாங்கல்ல
சின்னவரா சின்னவரா அவரு எங்க வரலையா அவரு க்கு வேல வேலை
சேரி சேரி
அவருக்கு வரல அவருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா என்னன்னே தெரியல அவருக்கு
சொல்லிருப்பாங்கல்ல அவுங்க வீட்ல
அ அ என்னனு தெரில நாங்க சொல்லல
இதெல்லாமா சொல்லுவாங்க
ம், ம்
அவுங்க அப்பறோ ஏதேதோ சொல்றாங்க அவுங்கதா எது சொல்றது இல்ல
ஆ
சேரி பெரியவரு வேற பள்ளிக்கூடம் போயிருக்காறா புள்ளைக்கு வேற ஏதோ வர சொல்லிருக்காங்களா
யாரு
தெ தொழி தொழில் பெரியவரு
தொழில் பெரியவருனா
அ பிள்ளையோட பள்ளிக்கூடத்துல எதோ இதானனால குட்டி பையன எடுத்துட்டு
ஆ ஆ
போயிருக்காங்களா
ஆ ஆ
ம் முக்காடு முக்காடு
ஓஹோ முக்காடா
அ
ஓ
காலைலே கா அலைபேசில கூப்ட்டாங்க
ஆ ஆ
தூங்கிட்ருந்தே எட்டே முக்காலுக்லா தூங்கிட்டே நானு அதா அந்த உடற்பயிற் ச்சி பண்ணிட்டு வந்து தூங்கிட்டே கொஞ்ச நேர இருந்தே அப்றோ எழுந்து பாத்துட்டு இப்ப ஃபோ இதா கைபேசி அட் அடிச்சிருக்குமாட்ருக்கு நா பாக்கல அப்பற இப்பதா பாத்துட்டு நான் இதுல கூப்ட்டே எடுக்க
ம் ம் ம் ம்
அதுக்கப்றோ கொஞ்ச நேர இருந்து மறுபடியு அழைக்கங்காட்டி கூப்ட்டு இந்த மாரி பள்ளிக்கூட போயிட்ருக்கே பையன எடுத்துட்டு தா போறே
அ இதுல வந்து சேந்து பேசலாமா
இதுல அ அ சேந்து பேச முடியாதுன் நெனைக்கிறே
ஆ ஆ ஆ நீங்க எதுக்கு கேட்டு பாருங்க
ஒருத்தருல இருந்து இன்னொருத்தருக்கு தா
அப்டியா ஆமா அப்டி இருந்துச் சுனா எல்லாரு ஒரே ஒரே இதுலே பேசி முட்ச்சிருவாங்கள
ஆமா அதுனாலதா
இங்க காத்து அட்ச்சிட்டே இருக்குங்க
இங்க வெயில் அடிச்சுனே இருக்குதுங்க காக்கா வர காக்கா காவ் அந்த எதுத்த வீட்ல ஒருக்கா மரத் த்துல காக்கா கூடு வச்சிருந்தது இல்லங்க அங்க ஏகப்பட்ட காக்கா வந்துருச்சு இப்போ
ஆ ஆ நண்பர்களா இருக்கு
கண்டதையு சாப்ட்டுட்டு கொண்டாந்து வீட்டு முன்னாடி போட்டு போயிடுது
ம் ம் ம் வீட்டுக்காருக்கு எப்டி இருக்கு
அவரு பரவால்லங்க நேத்து ம மருத்துவமனைக்கு போயி ஒ ஒரு ஊசி குத் தினு வந்தாரு அப்றோ நைட்ல எதுவு சாப்
நல்லா பாத்துக்குறவ்ங்கள பாத்தாலே போது எங்க பாக்க மாட்டிக்கிறீங்ளே நீங்கதா
இதுக்கு மேல என்னத்தங்க அப்பப்பங்க நேத்து ஆ நேத் தாவருக்கு அவருக்கு சீக்கிர செரியாவனுன் தா எடுத்துட்டு வர சொல்லி கொழம்பு வச்சே அதுக் கொழம்பு மட்டுந்தா குட்ச்சாரு சாப்பாடு வேணான்ட்டாரு
ம் ம் ம்
அப்புறோ நைட்டு எனக்கு கஞ்சியே போதுங் டாரு அதுவு கண் என்ட்ட கஞ்சிதா கேட்டாரு நம்ம வேல செஞ்சுட்டுருக்கும்போதே நா வந்துட்டு செரி இந்த ஒரு ஒரு நாலஞ்சு இர்ந்துது அத மட்டும் கஞ்சிதா ச கஞ்சிதா மொதல்ல கேட்டாரு கஞ்சி கொண்டுவான்னு நாலஞ்சு இதுக்கி முடிஷ்ட் நாலஞ்சுதா இருந்தது முட்ச்சுட்டு போய் குடுக்கலான் நா நாலஞ்சு பண்றதுக்குள்ள அவருக்கு அங்க தாங்கள எழுந்து வந்து சுடுதண்ணி வெக்கிறேன் வெச்சாரு கேட்டதுக்கு நா தண்ணி தா கேட்டே அப்பின்னா அதுக்குதா சண்ட வந்துச்சு அதுக்கப்புற எழுந்து போய் தண்ணி வெச்சு குத்
டெய்லியு உங்களுக்கு இதே வேல
கஞ்சி அடிச்சு கொண்டு வந்து குடுத்துட்டு அதுக்கப்புற வந்தே ஆமா நா போய் கேக்கும் போதே வேணு வேணான் சொல்ணு
ஆ அது நீங்க எடுத்துன் போற்துக் முன்னாடி நீங்க கேக்கணு
காலையில ஆற்ரைக்கு முன்னா ஆற்ரைக்கே கேட்டே பால் க காய்ச்சி எத்துட்டு வர்ட்டான்னு வேண்டான் சொல்லிட்டு நா தூங்குனதுக்கப்புறம் பத்து மணிக்கு வந்து எழுப்பி எனக் பால் வேணுன் கேக்குறாரு சாப்பற்ற டைம்ல
ம் எங்கனா போலாமான் கேளுங்க
அவ்ளதா சாய்ந்தரோ ஊ சிப்போட போறாரா போய்ட்டு வருவாரு
குத்த சொல்லுங்க நல்லா அப்பதா கேக்கு
ரெண்டு ஊசியா அந் அந்த இதுல குத் அ இது பண்ணுவாங்கல்ல ஒரு ஒரு மண் நேரம் படுக்க வெச்சு அதுதா நேத்து பண்ணாங்க
ஆமா ஆமா சத்து சத்து இது
சத்தூசிதா அது போடவுங்காட்டிதா இன்னிக்கு இவ் வாயா
கேளுங்க அந்த சைடு எங்கன்னா குளிர்ச்சியா இருக்கிற சைட் போலா
வந்துட்டுதா மறு வேல பாப்பாரு
ம்க்ம்
நாங்க ஊருக்கே மூட்ட கட்டில்லான் ஐடியா பண்ணோ
எப்ப ஆ ஆமா ஆமால இப்போ போறீங்ளா இன்னா
அதனாலதாங்க நா மாவரைக்காம் இருக்கே நேத்தே அரச்சிருப்பே ஊருக்கு போலான் இன்னைக்கு போலா இல்லைன்னா நாளைக்கு போலான் சொல்லி செரி இப்போ அரச்சு வெஸ்ட்டா இன்னா பண்றது வேஸ்ட்டாயிரும்
கேட்டுருக்கலாங்க சீ டென்ஷனாவுதுங்க
போன வார கம்முனு வாய் மூடிட்டுருந்திருக்கலாம்
ஆமா இப்ப கோவமா வரு
இந்த வார என்ன யோசனைன்னா நானு வெள்ளிக்கெழம பொழுதோடவே முச்சுல்லான் இருக்கே
அது எப்டிங்க முடிப்பீங்க
வெள்ளிக்கெழமதா அந்த அவரு லீவு இல்லங்க பெரியுவுரு
ஆமா லீவா இந்தா வெள்ளிக்கெழமையோட
வெள்ளிக்கெழம அப்புறோ நாம எல்லாாரு போனும்மோ வெள்ளிக்கெழம வேல பாப்பே ஆ வெச்சிடுங்க
ஆ